ஆ ஆ ஹாய்டா
டா என்ன பண்ற
உம் உம்
ஆஹ் நம்ம வில்லேஜுக்கு வந்தாச்சுங்க
அப்டியா ஓகே ஓகே நானு வில்லேஜ் இருக்கே
ஓ
உம் எங்களுக் எங்களுக்கு ஆஹ் எங்களுக் த்து வில்லேஜ் ரொம்ப அவுட்டர் பாத்தா ரொம்பமே அவுட்டர் ஆஹ் பஸ் வசதி எல்லா பெருசா இருக்காது ஆ பாத்தா ஒரு ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு ஒரு க்கர்ஸு ஆ டுவல் ஏக்கர்ஸ் டிஃபெரண்ட் வரு எடையில இருக்குறது வேற வேற தோட்டத்துக்காரங்களுதா இருக்கு இல்ல நம்முளதே கொஞ்சோ இருக்கு அது மாரி மிக்ஸ் ஆயித்தா இருக்கு. இப்ப நம்ம யாராவது மீட் பண்ணணும்னாவே ஒ கொஞ்சோ ஆ ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் வெளிய போய்தா மீட் பண்ண முடியு இப்ப இங்கொரு தோட்டோன்னா அது கண்ணுக்கு எட்ற தூரத்துலதா இன்னொரு தோட்டோ இருக் பக்கத்துல பக்கத்துல வீடு எதுவு இல்ல ஆஹ் அப்டி பாத்தா ரொம்பமே அவுட்டர்தா அம் அதும் இல்லாம அ எங்க எங்க வீட்டுக்கிட்டயே வந்து ஒரு ஒரு அறுபத்துநாலு ஏக்கரால ஒரு கொளோ ஒண்ணு இருக்கு
ஓ
ஆஹ் அந்த காலத் ஆமா ரொம்ப பெரிய கொளோ ஆஹ் அது அது வந்து இன்னக்கி வரைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி இயர்ஸ்ல சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நம்புனதா அந்த கொளோ அதுக்கப் அப்றோ அந்த கொளத்துக்கு தண்ணியு வந்ததில்ல நம்புனதும் இல்ல எவ்ளோ மழ பேஞ்சாலு அந்த கொளோ நம்பவே நம்பாது ஆஹ் அது நல்ல பெரிய கொளோ எ என்னன்னா அ அந்த காலத்துல வந்து இந்த சைடு இதெல்லா வயல் வெளியா இருந்திருக்கு சோ எங்க வீட்டு சைடு எல்லா வயல் இருந்திருக்கு ஆ ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னா ஒரு தேர்டி பார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லக்கு அப்புறம் அது அந்த வயல்வெளி இல் அப்ப வந்து மட திறந்து விட்டு குளத்துல குளத்துக்கு வர்ற தண்ணில வந்து மட திறந்து விட்டு விவசா விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல ஆஹ ஒரு பிப்டி இயர்ஸ்க் முன்னாடி இப்ப வந்து எங்க அம்மா எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இங்கெல்லாம் வயல் வயல் காடுன்னு தான் சொல்லுவாங்க இடத்த நாங்க இருக்க இடத்த
ஓகே ஓகே அஹ
அப்ப வந்து அந்த இடத்துல எல்லாம் வந்து வயல் அஹ நெல் போட்டு அறுவடை செஞ்சுட்டு இருந்தாங்க அஹ இப்ப வந்து அப்டியே காடாவே இருக்கு பெருசா எதுவும் இந்த சைடு பாத்தா பெருசா விவசாயம் எதுவும் இல்ல ஏன்னா தண்ணி இல்ல பேஸிக்கா பார்த்தா ஆஹ தண்ணி இல்ல இன்னொன்னு என்னன்னா இப்ப நாங்க விவசாயம் ஏதாவது இவ்ளோ பண்ணியே நாங்க விவசாயம் பண்ணணும் கூட கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி ஆயிர அடி ஆயிரத்தி அறநூறு அடி போர் போட வேண்டிதா இருக்கும் அதுவும் பார்த்தா அந்த வெயில் வெயில் காலத்துல எல்லாம் சுத்தமா தண்ணியே இருக்காது
ஓகே ஓ கே ஆ
அந்த மாரி டைம்ல எல்லாம் நம்மளால வந்து தோட்டம் வச்சு மேனேஜ் பண்ண முடியாது அப்ப இந்த வில்லேஜ் சைடு மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா மழை காலம் ஓரளவுக்கு மழை பேஞ்சு முடிச்சுனா அந்த வாழ ஒரு மூணு மாச பயிரு ஆஹ கல்ல இது மாரி மட்டும் போட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த இது வயல் வந்து அழிஞ்சிருச்சு நெல் வயல் ஆஹ அஹ ஹ அப்புறம் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா இந் த தென்ன மரம் தென்னமரம் ஒவ்வொரு தோட்டத்துலயும் ஊற்பட்ட தென்னமரம் வச்சிருக்கோம் ஒரு ஒரு அறுபது எழுவது தென்னமர ஒவ்வொரு வீட்டுக்கு கூப்புறவங்க வச்சிருக்காங்காட்டி இந்த சொட்டு நீர் மாரி போட்டு மேனேஜ் பண்ணிக்குவாங்க
ஓஹோ
ம் இப்ப என்னன்னா தோட்டத்துக்குள்ளயும் நாங்க எதுவுமே வைக்க முடியாது ஏனா வந்து ஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க வந்து மான் வந்து ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி கொண்டு வந்து விட்டது இப்ப பாத்தா அந்த புள்ளிமானு இருக்கு இருக்குல அது வந்து ரொம்ப அதிகோ எங்க வீட்டு கிட்ட ஆ இப்ப எங்க வீட்டு கிட்ட வந்து ஒரு ஜூ மாரி ஆயிடுச்சு
அது விளைச்சல்கெதும் இடையூறா இருக்காதா
ஆ கண்டிப்பா அது வந்து என்ன ஆகுனா நம்ம ஏதாவது பயிரிடுறோம் அப்டின்னா இப்ப வாழக்கண்ணே வ வக்கிறோம் அப்டின்னா அந்த கொழுந்தெல்லாம் பிச்சு சாப்ட்ரும் ஆஹா இது ஒரு அதுக்கப்புறம் அப்றோம் ஏதாவது வெத போட்டு வெளைய வைக்கிறோம் அப்டின்னா மயில் விடாது
ம் ம்
கொங்க ச்சீ ஏன்னா இது பெரிய கொழந்தானே பாக்குறக்கு காடு மாரியே இருக்கும் உள்ள ஆழமா ஒரு காடு மாரி இருக்கும் க்கும் பெரிய பெரிய மரல்லாம் இருக்கு ஆஹ பாக்கருக்க நல்லா இருக்கும் ஆ மழக்காலத்துலலாம் பாத்தா அவ்ளோ அழகா இருக்கும் நல்லா பச்ச பசேன்னு உள்ள போற பாக்க அவ்வளவு பிரம் பிரம்யமா இருக்கும் ஆனா இப்ப என்னன்னா வெயில் கலங்கும் போது எல்லாமே வறண்டு வறண்டு ச்சி எலையெல்லாம் உதிர உதிருது இல்லையா ஆ அப்பா அதனால வந்து கொஞ்சோம் என்ன ஆகுன்னா பாக்குறக்கு அந்த அளவுக்கு மோசமா இருக்காது ஓரளவுக்கு க்கு கொஞ்சோம் கஷ்டமா இருக்கும் பாக்கும்போது அந்த டைம்லலாம் வந்து உள்ள இருக்க மானு க்கா இருக்கட்டும் எதுக்குமே வந்து ஆ சாப்பிடறக்கு உணவே கிடைக்காது அப்ப என்ன பண்ணும்னா டேரக்டா நம்ம வாழ போட்டிருக்கோம் அப்டிங்கும் போது எங்க வில்லேஜ் சைடு முன்னல்லாம் வந்து சாப்பிட்றும் ஆ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் வேலி போடுவாங்க அது டெய்லி எல்லாம் உடைச்சுக்கிட்டு வந்துரும் தாவிட்டு வந்துரும் ம்
இப்போ நீ சொல்ற மாரிதான் எங்க ஊரும் இருக்கும் இங்கயும் ரொம்ப அவுட்டாயிருதான் இதே சேம் பராப்ளம் எங்க ஊர்லயும் இருக்கு எங்க வீட்லயும் நெல்லே போட்டிருக்காங்க கரெக்டா அந்த நெல் பயிர ஆஹ் நெல் பயிரு வர்ற நேரத்துல என்ன ஆகுன்னா மேல இருந்து காட்டு பன்னின்னு சொல்வாங்க அதெல்லா எறங்கி கீழ வந்துரு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி ஆ ஆமா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கிறதுனால ன்னா அங்க இருந்து எல்லா எறங்கி கீழே வந்த அ வந்து அது சமாளிக்கிறதே வந் த்து விவசாயத்துல பெரிய டாஸ்க்காதா இருக்கு என் வீட்டுக்கார்ரு எல்லாருக்கு
உம் உங்க ஊர் சைடு மோஸ்ட்லி என்னென்ன பயிரிடுவாங்க
இங்க மிளகு ஆ அப்றோ கிராம்பு பாக்கு அந்த மாதிரி பயிர்கள்லா நெறையா ஆஹ் ஆமா ஏலக்கா இல்ல வெத்தல இருக்கு ஆஹ் வெத்தல இருக்கு இது மெள இதுதா வந்து ஜாஸ்
ம் ஓ செரி செரி எங்க மோஸ்ட்லி பாத்தா இந்தந்த மரவள்ளி கெழங்கு ஆ ஆ ஆ ஓ வாழ ஆ அப்புறோ மாட்டுத் தீவனோன்னு சொ சொல்லிட்டு தட்டு போடுவாங்க மோஸ்ட்லி அது மட்டும் தான் அப்பறம் பெருசா ஆ எதுவுமே இப்ப வெங்காயோ அது மாரி எல்லா போடுறக்கு தண்ணி மீன் இல்லயா இப்போ போர்லயும் தண்ணி இல்லாத காட்டி என்ன ஆகுதுன்னா அதுலா போட முடியாது கொஞ்சம் அதெல்லாம் போட்டு ட்டு மேனேஜ் பண்றது கொஞ்சோ கஷ்டமாயிரும் அப்பறோ எங்க ஊர்ல சின்னச சின்ன கோயில் இருக்கு இப்ப பாத்தா ஆலமரோ ஆலமரத்துக்கு அடிய காமியி ஆஹ் கிட்டத்தட்ட அது வந்து பெரிய ஆலமரம் நல்லா பெருசா படர்ந்துிருக்கும் அங்க தூரிய எல்லாம் அலாம் அதுக்கு பெரிய வந்து ஒரு சின்ன கருப்பராயன் சாமி இருக்காரு ஆஹ் அது கொஞ்சம் அந்த இடம் கொஞ்சம் இன்னுமே நல்லா இருக்கும் அந்த ஏரி பக்கத்துல ஆழமரம் அது பார்கபோது நல்லா இருக்கும் இப்ப இப்ப என்னன்னா அத்திக்கடவு திட்டத்துல வந்து எங்களுக்கு தண்ணி வந்துருச்சு
ஓ சரி சரி
அதனால ஓரளவுக்கு மழை பெயஞ்சா எங்களுக்கு தனி தண்ணி விட்டுருவாங்க அத்திக்கடவுல இருந்து அப்படி பார்க்கும் போது ஒரு குறிப்பிட்ட மழை பெய்கிற டைம் அப்படி இருக்கும் போது எங்களுக்கு என்ன ஆகும்னா ஆஹ் அந்த குளத்துல தண்ணிஇருக்கும் முக்கா முக்கால்வாசி தண்ணி இருக்கும் ஆஹ் பிளஸ் வந்து அஹ் எங்க ஊருக்கு பேரலரா இருக்க ஊர்ல இருந்து மழை பேஞ்சு தண்ணி நிறைய சேருது இல்லையா அந்த தண்ணி எல்லாம் அங்க ஒவ்வொரு சின்ன சின்ன குளம் இருக்கும் அந்த குளத்தில் இருந்து அந்த குளத்தை தாண்டி இங்க வரும் அதாவது அந்த குளம் நரைஞ்சு வழிஞ்சு ஃபுல்லா வரும் அப்படி வரும்போதே என்ன ஆகணும் ஒரு ஆறு மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த அந்த குளத்துக்கு கசியி குளத்துக்கும் இந்த குளத்துக்கும் ஜாயின் ஆகுற இடம் அது எப்படி இருக்குன்னா நடுரோட்லதான் அப்படி ஒரு ஆறு மாதிரி ஜாயின் ஆகும் அது வந்து இன்னொரு ஊரையும் எங்க ஊரையும் இணைக்கிற ஒரு ரோடு அந்த ரோட்ல வந்து ஜாயின் ஆகும் அப்படி தண்ணி வரும்போது நாங்க யாரும் இங்க இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போறது கஷ்டமா இருக்கும் அங்க போராப்பஇன்னொரு இன்னொ ரெண்டு மூணு வழி இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல போறதும் ஈஸியா கொஞ்சம் சுத்தி அப்படி போயிடும் ஆஹ் அதெல்லாம் பிரச்சனை உம் அப்புறம் பார்த்தா எங்க எங்க ஊர்ல வந்து கோயில் விசேஷம் நல்லா இருக்கும் ஆஹ் பார்த்தா வந்து இந்த மஞ்சள் நீராட்டு கோயில் நோம்பி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்த மறுப்புண்ணு அதை துரத்தி மஞ்சள் அஹ் கலக்கிட்டு அத எல்லாத்து மேலேயே அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து அஹ் கோயில் விசேஷமே ஒரு ஏழு நாள் நடக்கும்ன்னனு வையங்கன் இன்னொன்னு என்னன்னா வில்லேஜ்ல வந்து ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எல்லாரு ஒண்ணு சேந்துக்குவாங்க அது எந்த தோட்டமா இருந்தாலும் சரி இப்ப திருடங்களே வராங்க அப்படனாலும்ஹ இப்ப எங்க எங்க எங்க ஊர்ல திருடங்க வராங்க அப்படிங்கபோது ஆஹ நாங்க கால் பண்ணி ஒரு ஒரு ஊருக்கு இன்பார்ம் பண்ண எங்க ஊரை சுத்தி ஒரு நாலு ஊர் இருக்கு மா விளைஜ இருக்கும்ோம் அந்த நாலு வில்லேஜ் ஹ் விட்டு வெளிய போனாதான் மெயின் ரோட்டுக்கே போக முடியும் அப்படி இருக்கும்போது அப்படி போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒருத்தவங்க கால் பண்ணி சொன்னும்னா அப்படிே ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு ஊரா எல்லா வழிமறிச்சுக்குவாங்க அதனால அந்த திருட்டு பயங்கறிறது எங்க வில்லேஜ்ல இருக்காது ஹம்
நைட்டு வீ் வீட்டு சுத்தி சைடுல விலங்குகள் எதுவு தொந்தரவு இருக்காதா
ஆஹஹா பத்தா எங்க வீட்டு சைடுல எல்லாம் விலங்குகள் எல்லாம் எந்த தொந்தரவும் இருக்காது எங்க வீட்டுல நஞாயிருக்கு பெருசா வந்து அப்படி வந்தாலும் மான் இது மாதிரிதான் வரும் அஹ் இந்த யானை இது மாதிரி எல்லாம் இல்ல அஹ் ஒரு நல்ல விஷயம் தோணுதான் ஒரே ஒரு டைம் எங்க வில்லேஜு குரங்கு வந்திருக்காது வழி மாதிரி வந்துச்சுய் எப்படி வந்துச்சுன்னு தெரியல எங்க வீட்ட எங்க வீட்டு கிட்டயே கிராஸ் ஆகி போச்சு ஒரு நாலஞ்சு குரங்கு சிங்கவாழ் குரங்கு வந்த இருந்தது ஆனா அது எங்களுக்கு வந்து மலையை விட்டு ரொம்ப தூரமா தள்ளித்தான் இருக்கு வில்லேஜு ஆனா எப்டி வந்ததுன்னு தெரியில ஆனா வந்துருச்சி
இப்ப எங்க எங்க வில்லேஜ் ல ஒரு தட அஹ பெருச்சாலிக்காக ஒரு சின்னம் கூண்டு வச்சு வச்சிருந்தோம் ஆனா அதுல வந்துமு மாட்டினது வந்து பெருச்சாாலி மாட்டுல கொடிட் புளிி அப்படின்ட்டு அது ஒரு புளிி வக வகை செய்தேர்ந்தது இப் ரொம்ப பாச இப்ப சின்னதா பூன மாதிரி இருந்தது அது ஆனா மத் இது எங்க மாமா எல்லாரும் சொல்லிதான் தெரியும் அது வந்து புளி வகையை சேர்ந்தது கொடி புளியாம் புளியான்
ஆஹ் காட்டு புனையும் கொடி கொடிப்புலியும் வேறடி
வேற ஆமா வேற வெரைட்டி புளிலயே வேற வெரைட்டியானது ரொம்ப ப பூன சைஸ்ல தான் இருக்கு ஆனா உருமுனா வந்து நல்ல சத்தோ ஒரு மாதிரி நல்ல ஒரு கர்ஜிக்கும்ு சொல்ல அந்த மாதிரி அப்படி ஒரு சத்தம் நல்ல ஒரு கொடுத்தது ஆன பார்க்கப் பூன மாதிரி தான் இருந்துச்சு அது ஒரு வெரைட்டி போல புலிகள்ல அது ஒரு வெரைட்டி போல